நல்லா இருக்கேங்க நீங்க எப்டி இருக்கீங்க
உம் நல்லா இருக்கேங்க ஃபங்க்ஷன் போயிட்டு வந்தேன்னு சொன்னீங்க போன வாட்டி எப்டி போச்சு ஃபங்க்ஷன்லாம்
ஆஹ் நல்லா போச்சுங்க சூப்பரா நடந்துச்சு ஃபங்க்ஷன்லாம் சாப்பாடு வந்து விருந்து நல்லா பலமாக வச்சாங்க எப்பவும் போல நல்லா சந்தோஷமா போச்சு ரொம்ப டையடா இருந்ச்சுங்க அதனால நல்லா தூங்கிட்டு இருந்தேன்
ஓ சரி சரிங்க ஒங்க அன்னி வீட்டுல எல்லாம் வந்து போனாங்களா
அவுங்க வீட்ல தாலி பிரிச்சு கோர்த்துட்டு இது பண்ணும் போது வரேன்னு சொல்லிருக்காங்கங்க இது வேண்டுதலு அதனால அம்மா வந்து தாலி வந்து கோவிலுக்கு உண்டியல்ல போடுறேன்னு வேண்டிக்கிட்டாங்க அத மட்டும் நாங்க செலுத்திட்டோம் அடுத்த வாரத்துக்கு அடுத்த வாரம் வருவாங்கங்க அப்ப வந்து பஃங்க்ஷன் மாரி பண்ணிக்கிறோம்
ஆஹ் அது வந்து வீட்லயே பண்ணிப்பீங்களா அதுவுமே
இல்ல வீட்ல பண்ணி ஒண்ணு எங்க வீட்ல பண்ணுவாங்க அப்டி இல்லனா நாங்க அவுங்க வீட்டுக்கு போற மாரி இருக்கும் அது இன்னும் வந்து ஆஹ் டிசைன் பண்ணல கலந்து பேசுங்க அத பேசிட்டு அதுக்கப்றமா போகணுங்க அதுக்கு வேற அங்க போணும்னா அங்க நாங்க எங்கேயாச்சும் பக்கத்துல கோவிலுக்கு போயிட்டு வர மாரி இருக்கும் அவுங்க வந்தாங்கன்னாலும் இங்க எங்கன்னா போயிட்டு வர மாரி இருக்கும் பிளான் பண்ணி பண்ணனுங்க
ஆமாமாங்க இப்ப எனக்குமே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் தொலைவுலதா கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க அப்டி இருக்கும் போது என்னன்னா அஹ் எங்க வீட்லயு வந்து என்ன பாக்க வரும் போது அதுவே ஒரு ட்ரிப்பு மாரி போட்டு பக்கத்துல இருக்க கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்துருவாங்க நானுமே அது அதே ஊர்ல தாங்க இருந்தேன் ரெண்டு மூணு கோயிலுக்கு வந்து ஆஹ் லேட்டா தாங்க போனே போர கூடிய சூழ்நிலை எனக்கு வரல ஆனா எங்க வீட்ல இருக்கவுங்க இதே ஒரு சுற்றுலாவா பயன்படுத்தி அந்த ஊர்ல இருக்க எல்லா கோயில்களுமே பாத்துட்டு வந்துடு தாங்க
ஆமாங்க நாங்களுமே அப்டிதாங்க போனோம் ஒரு நாலஞ்சு தடவ கும்பகோணம் போனோம் எங்களால ஆனா ரெண்டு தடவை தான் போய் எல்லா இடத்துமே சுத்தி பாத்த மாரி இருந்தது அதே மாரி அங்க ஊர்ல ரிசப்ஷன் வச்சாங்க அந்த டைம்ல வந்து நாங்க நெறைய கோயில் வந்து சுத்தி பாத்துட்டு வந்தோம் ரொம்ப சந்தோஷமா இருந்ததுங்க கேங்கா அண்ணாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேந்து போனோம் ரொம்ப ஆனந்தமா அது ஒரு மறக்க முடியாத ஞாபகங்களா இருக்குங்க இன்ன வரைக்குமே
ஆமா ஆமாங்க ஆஹ் அது வந்து இப்போ எல்லாரும் போம்போது கண்டிப்பா வேன் மாதிரி புக் பண்ணிதான் போக முடியும் அப்ப என்னன்னா எல்லாருமே வந்து ஒரு ஒன்னா போகும் போது அது ஒரு சந்தோஷங்க நாங்களுமே இந்த கோய கோயிலுங்களுக்கு போம்போது என்ன பண்ணுவாங்க எங்க அப்பா வந்து ஒரு வேன் வந்து பெரிய வேன் வந்து புக் பண்ணடுவாங்க சொந்தக்காரங்க யார் யார் வராங்களோ வரட்டும் அப்டின்ற மாரி கூப்டினு கூப்ட்டுப்பாங்கங்க நெறைய பேருக்கு என்னன்னா வீட்லயே இருக்குறதுக்கு செரி நம்ம ரெண்டு நாளு, மூணு நாளு போய் ட்டு வரலாம் அப்டின்னு சொல்ட்டு பசங்களுக்குமே ஸ்கூல்லாம் லீவ் போட வச்சுட்டு அதுக்கப்பறம் கூட்டின்னு போவாங்க அஹ் அதுவுமே என எனக்கு ஞாபகம் துங்க நீங்க சொன்னோனா
ஆமாங்க நானுமே இந்த மாதிரி எங்கேயோ அந்த அளவுக்கு வந்து லாங்கா ட்ரிப்பல்லாம் போனது இல்லைங்க போனும்னா ரெண்ட்ஸ் கூட போவோம் ரிட்டர்ன் வந்துவோம் ஆனா இது ஒரு புது அனுபவமா நல்லா இருந்ததுங்க வெளியே வந்து அவங்க வீட்டுக்கு போற மாதிரி ஒரு ஃபீல் இல் நாங்க எல்லாரும் என்ஜாய் பண்றதுக்கு ட்ரிப்பு போன மாதிரி ஒரு ஃபீல் இருழுந்துடுங்க நல்லா இருந்தது
எனக்குமே வந்து இந்த கேர்ள்ஸ் ட்ரிப் மாதிரி போகணும்ன்னனு ஆசைங்க குழந்தைங்களும் இருக்க கூடாது ண்டு இருக்க கூடாது பிரன்ட்ஸ் மட்டும் நாங்க ஜாலியா போயிட்டு வரணும்னு ஆசைங்க அது நாங்க யாருமே ஒத்து வர மாட்ட இருக்காங்க ஆனா நாங்களும் பேசிட்டு இருக்கோம் ஒரு நாள் இல்ல ஒரு நாள் போயே ஆவோங்க
கண்டிப்பா கண்டிப்பா போயிட்டு வாாங்க ஏன்னா எல்லாருக்குமே வந்து ஒரு சந்தோஷம் இருக்கணும் அதே மாதிரி உங்களுக்கும் வந்து ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் போயிட்டு வரணும்னு கண்டிப்பா பிளான் பண்ணுங்க சீக்கிரமா போயிட்டு வாங்க நீங்க உங்களோட பள்ளி பருவம் பத்தி சொல்லுங்க நீங்க எப்படி என்ஜாய் பண்ணிரு அப்பங்க ஏன்னா பாப்பாவ எல்லாம் நீங்க ஸ்கூல்க்கு காமிச்சுட்டு வரீங்க அப்போ உங்களோட பள்ளி பருவம் ஞாபகங்கள் எல்லாம் எப்படி வரும்
ஆமாங்க பள்ளி பருவம் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப புடி செ ஒரு பருவாங்க காலேஜை விட வந்து பாார்த்தீங்கன்னா எனக்கு ஸ்கூல் லைஃப் தான் ரொம்ப பிடிக்கும் ஏன்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸு அதுக்கப்புறம் நாங்க இருந்த வீட்டிலயே அருங்காமையையில ஹ இப்ப ஸ்கூல்ல படிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒன்னாவே ஒரே ஒட்டுக்காவே நாங்க இருந்தோங்க அதனாலவே எங்கள் வந்து ரொம்பவே சந்தோஷமா இருந்தது ஹ அதே ஊர்லேயே நான் வந்து இருக்கிறது அதே ஸ்கூலு அத ஞாபகம் இருக்க நான் கொஞ்சம் தள்ளி வந்துட்டேன் வேற ஊருக்குன்ன இருந்தாலுமே நான் எங்க வந்து பொறந்து வளர்ந்தனு படிச்சனும் அந்த ஊர் வந்து எனக்கு எப்பவுமே வந்து ஒரு என்னோட ஹார்ட்ல வந்து எப்பவுமே இருக்கும் அது எப்பவுமே நான் மறக்க மாட்டேன் அந்த மாதிரிதான் என்னோட ஸ்கூல் லைப் வந்து ரொம்பவே எனக்கு நிறைய ஃப்ரண்ட்ஸ் வந்து கிடைச்சாங்க நல்லா நல்ல ப்ரெண்ட்ஸ்ு நாங்க எங்க ஃரெண்ட்ஸ் எல்லாம் பா்த்தீங்கன்னா ரொம்ப ஜாலியா இருப்போங்க ஜாலியா சிரிச்சுட்டு நல்லா மேமங்கல்ல கலாச்சிட்டு ரொம்ப சேட்டை புடிச்ச கிளாஸ் ற்றமை பேரு வாங்கிட்டு அந்த அளவுக்கு ஜாலியா இருந்திருக்கோங்க நாங்க
கொழந்தையா பருவோ நம்ம அந்த நேரத்துல வந்து எதையு எதிர்பார்க்க மாட்டோ ஃப்ரெண்டு இவ எனக்கு இவெல்லா எனக்கு ரொம்ப பிடிக்கு அந்த மாரி ஒரு மைண்ட் செட்ல கொழந்த மைண்ட் செட்ல ஜாலியா இருப்போங்க அதெல்லா வந்து நம்மளால வந்து மறக்கவே முடியாது நல்ல ஒரு அனுபவமா இருக்கும் எங்க போனாலுமே காலேஜும் படிச்சிருக்கே வேலைக்கும் போயிருக்கு அந்த நேரத் ப்ப இருக்க ஃப்ரெண்ட்ஸ விட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் தாங்க நம்ம ரொம்ப அட்டாச்மெண்டான நெருக்கமா இருக்கு நமக்கு ஆனா அதெல்லா நெனச்சா இன்னு கூட வந்து மற இருக்க முடியாத ஒரு அனுபவங்க ஆ எப்படி சொல்லு க க்ளாஸ்ல திட்டு வாங்கி வெளிய வந்து நிக்கறதுல இருந்து எல்லா சேட்டையுமே நாங்க பண்ணி
ஆமாங்க எங்களுக்கெல்லா வந்து பாத்தீங்கன்னா எங்க க்ளாஸ் கு வந்து பாடம் நடத்தவே வந்து பாத்தீங்கன்னா டீச்சர்ஸ்லா கொஞ்சம் பயப்படுவாங்க ஆனா அந்த அளவுக்கு நாங்க ரொம்ப இதுவா நடந்துக்க மாட் டோ ஆனா வந்து என்னன்னா கொஞ்ச நல்லா ஃபன் பண்ணிட் டு சிரிச்சுட்டு ஜாலியா இருக் போ ஆனா அது வந்து இப்ப ஒரு க்ளாஸ்ன்னு ஒரு நானுமே டீச்சரா வேலை செஞ்சிருக்கே அப்படி இருக்கும் போது என்னன்னா ஒரு க்ளாஸ்ன்னு பாத்தா யாரு சிரிக்கக் கூடாது நம்ம சொல்றதுதா கேட்கணு நம்ம கண்ட்ரோலதா க்ளாஸ் இருக்கணு அப்படின்னு பொதுவாவே எல்லா டீச்சருமே நெனைப்பாங்க அந்த மாதிரிதா அவங்களு நெனைப் ப்பாங்க ஆனா நாங்க வந்து சும்மாவே இருக்க மாட்டோ எதாயவது பேசி சிரிச்சுட்டு இருப்போ இல்லைன்னா க்ளாஸ் ரூம்லயே உக்காந்து சாப்பிடுவோம் இந்த மாரி நிறைய விஷயங்கள் வந்து நாங்க பண்ணவெ எங்களுக்கு க்ளாஸ்க்கு வர டீச்சர்ஸ்
கண்டிப்பாங்க நாங்களும் மே வந்து கிளாஸ் நடந்துட்டு இருக்கு ஆரஞ்சு பழத்தெல்லா உரிச்சு சாப்ட்ருக்கோ ஏனா மத்தது எது சாப்ட்டாலு அந்த அளவுக்கு ஸ்மெல் வராது ஆரஞ்சு நம்ம உரிச்சோன்னா கண்டிப்பா ஸ்மெல் வருல்லங்க அந்த மாரி சாப்ட்டெல்லா நாங்க நெறைய வந்து மிஸ்ங் கிட்ட மாட்டி திட்டு வாங்கி வெளியே போய் அந்த அளவுக்கு அட்டகாசம் பண்ணிக்கோங்க இப்ப எல்லாரு கல்யாண ஆயிட்டு ஒவ்வொரு பக்க இருக்கோம் அப்பப்ப பேசும் போது அது ஒரு சந்தோஷ குடுக்
ஆமாங்க ஆமாங்க நாங்கலா வந்து பாத்தீங்ன்னா உம் அதேதாங்க நீங்க சொன்ன மாரி பூரி இதெல்லா வந்து சாப்டுவாங்கலாங்க கிளாஸ் டைம்ல பூரி அப்பறொ நூடுல்ஸ்ல்லா வந்து பெஞ்சடிலாம் போய் உக்காந்து சாப்புடுவோ அதுக்கப்பறம் நெறைய விஷயங்கள் பண்ணிருக்கோங்க அந்த மாதிரி வந்து ஒரு எ இப்ப வந்து இந்த எனக்கு தெரிஞ்ச ஒரு கிளாஸ்ல வந்து பாத்தீங்ன்னா இந்த எக்ஸ்டர்னலுக்கு வர கேக்கெல்லா வந்து எடுத்து சாப் ட்டாங்க ஸ்னாக்ஸ் வச்சதுலா அவ்வளோ ஒரு ஃபன்னா வந்து ந்து நாங்க இருப்போமா அது வந்து ரொம் ம்பவே நல்லாருக் குங்க இன்னோன்னு என்ன லைப்ரரி பிரியடுன்னு ஒன்னு கூட்டின் போவாங்கங்க அங்க நடக்கும் பாருங்க ஒரு ஃபன்னு செம்மையா இருக்குங்க புக்கெல்லா கிழிச் சி அவ்ங்ளுக்கு புடிச்ச கதையெல்லா எடுத்துன்னு போயிடுவாங்க கொஸின் பேப்பரெல்லா வந் து அங்க இருந்து பழைய கொஸ்டின் பேப்பர் வச்சிருப்பாங்க யூஷ்வலா கொஸ்ன் பேப்பரு பாத்து தானங்க படிப் போ அடுத்த எக்ஸாமுக்கு அதுமே இந்த கொஸின் பேப்பருல நாங்க எடுத்துன் போய்டுவோ மிஸ் கிட்ட கேக் கமியே இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நாங்க பண்ணிருக்கோங்க
கண்டிப்பாங்க அதே மாதிரி மழைலா வரும்போது கிளாஸ் உக்காந்து எடுத்துட்டு இருப்பாங்க அந்த நேரத்துல நம்மக்கு கிளாஸ் வந்து கவனிக்கவே புடிக்காது இருந்தாலு அவங்க சொல்றது நம்ம காதலயே விழலனாலு தலையாட்டிட்டு உகாந்துட்டு இருப்போம் அந்த நேரத்துல வந்து வெளிய வந்து பஜ்ஜி போண்டால்லாம் விப் இருப்பாங்க அந்த வாசனை எல்லாம் பாக்கும்போது அச்சோ இங்க உ்காந்துட்டு இருக்கணுமா அப்படின்ற மாதிரி நம்ம பிரண்ட்ஸ் கிட்ட எல்லாம் கேட்டுட்டு இருப்போம் போலாமானு தோணும் அப்படி பேசி மாட்டிக்கணு அப்படின்னா வெளியே நிக்க வச்சிருவாங்க ஜாலியா ஃபன்னா இருக் இருக்கங்க எல்லாமே போறதுல்லாம்
டைம்லல்லாம் என்ன பண்ணுவோனா அஹ வீட்டுக்கு வந்து சப்போஸ் வந்து சாப்பாடு எடுத்துன்னு வரலனா வீட்டுக்குல்லாம் போக கூடாதுன்னு சொல்லுவாங்க அப்ப என்ன பண்ணுவோம் நாங்க சைக்கிள் எடுத்துன்னு வீட்டுக்கு போலாவி எங்க வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லிட்டு நான் சாப் நான்வீட்டு சாவிலா வச்சிருப்பன் கூட்டின் போயிடுவங்க என் ஃப்ரெண்ட் தெ வந்து சைக்கிள் உக்கார வச்சு அப்புறம் நாங்க போயிட்டு எங்க வீட்டுல போய் சாப்ட்டு அப்புறம் பீரியட் லேட்டா வருவோம் அப்புறம் எங்க போயிட்டு வந்தீங்க அப்படி இப்படின்னு கேட்பாங்க ரெஸ்ட் ரூம் போயிட்டு இருந்தோம் இல்ல வந்து கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு இப்படி அப்படின்னு எததோ சொல்லுவங்க ஒரு சில டீச்சர்ஸ் வந்து கண்டு புடிச்சுருவாங்கனு ஒரு சரி டீச்சர்ஸ் வந்து கண்டுபிடிக்க மாட்டாங்க ஒரு த்ரில்லிங்காவே இருக்கும்ங்க ஸ்கூல் லைஃப்ன்றது
கண்டிப்பாங்க ஒரு நம்ம வந்து கொஞ்ச நல்லா செட் ஆயிட்டோ நா அப்படின்னா ஒரே முகம் வந்து பாத்து அத்தனை வருஷம் அப்படியே இருந்ததுன்னா ஒவ்வொரு பேரை வச்சு கூப்பிடுவாங்க கலாய்பாங்க ஸ்டாப்ஸ் கூட வந்து ஒரு ஒரு பெட் நோம்வச்சு எல்லாருக்குமே கூப்பிட்டு கிண்டல் பண்ணிட்டு இருப்பாங்க அதெல்லா நல்லாருக் இருக்குங்க கேக்றத்துக்கே இன்ன வரைக்குமே மறக்காம நம்ம இருக்கோம் பாருங்க அதுதான் நம்ம வந்து என்ஜாய் பண்ண ஒரு லைஃப் மூமெண்ட்ன்னு சொல்லுவேன் நானு
ஆமாமாங்க ஆ இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா உம் நிறைய வந்து ஆ டீச்சர்ஸ்லா வந்து நம்ம ரெஸ்ட் ரூம் கேட்டா அனுப்ப மாட்டாங்க ஆனா இந்தக்காலத்துல வந்து பாத்தீங்கன்னா பேரண்ட்ஸ் அவ்வளவு வந்து சண்டை போடுவாங்க ரெஸ்ட் ரூம் கேட்டு அனுப்ப அனுப்பலானக் கூட வந்து ரெஸ்ட் ரூம் கேட்டு வந்து குழந்தைங்கள ஏன் அனுப்பல அப்படின்ற மாதிரி அந்த அளவுக்கு சண்டை கட்டுவாங்க ஆனா வந்து அப்பல்லாம் வந்து பா்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்ட் ரூம் கேட்டா கூட அனுப்ப மாட்டாங்க நோனு சொல்லிடுவாங்க நம்ம எவ்வளோ நேரம் அடக்கியே உக்காந்து ஆனாலுமே வந்துல மேம் போயிட்ட உடனே நெக்ஸ் பீரியட் நாங்க கேட்காமயே போயிட்டு வந்துருவோங்க வேற என்னங்க பண்ண முடியு அந்த அளவு ஸ்டிட் பண்ணி வச்சிருந்தாங்க நம்மள
அப்படி போயிட்டு வந்து லேட்டா வந்து மாட்டிக்கிட்டு நின்னுட்டு வெளியே நிக்க வச்சிருவாங்க அந்த பீரியட் ஃபுல்லா வெளிய நின்னுட்டு நாங்க வந்து வரப்போற வண்டிங்களலாம் பாத்துட்டு உட்காந்துட்டு இருப்போம் செம்ம காமெடியா இருக்கும் அதுக்குமே வந்து மிஸ்ஸிங்க வந்து எங்களை திட்டிட்டு போவாங்க உங்களை பனிஷ்மெண்ட் பண்ணி க்ளாஸுக்கு வெளிய நிக்க சொன்னா நீங்க என்ன மரத்துல போய் அங்க செடி இதுல்லாம் பாத்துக்கிட்டு வண்டி எல்லாம் பாத்துட்டு இருக்கீங்க வந்து இங்க நில்லுங்கன்னு திட்டுவாங்கங்க
ஆமாங்க நம்மளுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக் பாங்க ஆனா நம்மளுக்கு அது பனிஷ்மெண்டாவே தெரியாது நம்ம ஜாலியா அதையுமே என்ஜாய் பண்ணுவோ
கண்டிப்பாங்க இப்படிதான் வந்து பள்ளி பருவோம் க்கு வந்து எல்லாரோட வாழ்க்கை கேள்வி வந்து மறக்க முடியாத ஒரு ஞாபகங்களா இந்த இன்னுமே வாழ்ந்துட் இருக்குலங்க
ஆமா ஆமாங்க எனக்குமே நிறைய ஞாபகம் இருக்குங்க ஏன்னா என் பக்கத்துல உக்காருவ என்ன வந்து கொஸ்டின் கே பக்கத்துல கொஸ்டின் கேட்பாங்க பக்கத்துல இருக்க பொண்ணு வந்து கொஞ்சம் பேஸ்ஸே வந்து தூங்கின மாதிரி ஒரு ஃபேஸ் இருக்குங்க அதனால ஏன்னா லைன்னா அடுத்தடுத்துனு சொல் சொல்லுவாங்க யாருமே சொல்ல மாட்டாங்க மூணு பேரும் போய் பின்னாடி நில்லுங்கன்னு சொல்லிடுவாங்க அப்புறம் என்னோட ஃப்ரெண்டு் மட்டும் திட்டு வாங்க இன்னொரு பொண்ண நீ தூங்கும் மூச்சி மாரி உக்காந்துருக்கு உன்ன கேள்வி கேக்குறாங்க அப்புறம் அடுத்து அடுத்து அடுத்துன்னு எங்களையும் கேட்டு நிக்க வச்சுறாங்க ஒழுங்கா ஒழுங்கா என்ன உனக்கு க்ளாஸ்ல அப்படின்னு அவள வந்து திட்டிட்டு இருப்பாங்க பின்னாடி நின் நிக்க வச்சு நிண்டுட்டே திட்டிட்டுயிருப்ப அப்ப மிஸ் வந்து பாத்துட்டு என்ன அங்க வந்து குசு குசுன்னு பேசு
அது வாங்க அவங்க கிட்ட பேசினதுயில்ல ரொம்ப சந்தோஷங்க பள்ளி பருவம் பத்தி நிறைய பேசணும் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு நம்ம நெக்ஸ்ட் டைம் கண்டி.
ஆமாங்க நீங்களா நெறைய தகவல் வந்து எங்க கிட்ட வந்து ப பள்ளி கா காலத்து அனுபவங்கள் வந்து சொன்னிங்க மீண்டும் நம்ம அடுத்த அழைப்புல பேசலாங்க நன்றிங்க
நன்றி